ஹலோ
வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கொ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
இங்க வீட்ல எல்லாரு சவுக்கியங்க நல்லா இருக்காங்க அங்கவுங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க
சரிங்க சரிங்க சாப்டாச்சாங்க
இல்ல இல்ல இன்னிதா டைம் ஆகலல்ல
டைம் ஓ சரி சரி சரி என்னங்க சாப்பாடு ஸ்பெஷல
சாப்பாடு இனிதா பாக்கணு
இனிதானா ஓகே ஓகேங்க இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெ ஸ்பெஷல்ன்னு சொல்ல முடியாது சாதாரணமா சொல்லலா சாப்பாடு அப்பறொ சுண்டல் கொழம்புங்க அங்க எதுனா ஐடியா இருக்கா என்ன நைட் செய்யறதுன்னு
நைட்டு தோச சுட்லான்னு ஐடியா இருக்கு
தோசைங்ளா தோசைக்கி
தோசையு தக்காளி சட்னியு
தக்காளி சட்னியா ஆ சூப்பர் சூப்பர்ங்க நல்லாருக்கூ காம்மினேஷன் நல்லாருக்கும் தோச தக்காளி சட்னி
மா எது சமைக்கிறதா
எங்க வீட்ல நானு சமைப்பே அம்மாவு சமைப்பாங்க எல்லாருமே சமைப்போ பட்டு மேக்சிமம் வந்துட்டு அம்மா சமைப்பாங்க அம்மாக்கு ஒடம்பு சரி இல்லாதப்ப நா சமைப்ப
உங்களுக்கு என்னெல்லா சமையல் தெரியு
நா எனக்கு என்ன எனக்கு எல்லாமே தெரியுங்க எல்லா தெரியு எல்லாமே சமைப்
ங்கயா
இது அதுனு கடையாது எல்லா சமயலு சமைப்பேனா
ம் படிச்சிருக்கீங்களா இல்ல வீட்டுல சும்மாதா இருக்கீங்களா
நானு படிச்சிருக்கேங்க ஒரே ஒரு அரியர் மட்டு விழுந்துருச்சு அத கிளியர் பண்ணு உக்காந்துருக்கே அதுவு இந்த மாசந்தா எக்ஸாமு இந்த மாசோ எழுதிட்டுதா கிளியர் பண்ணிருவே நீங்க படிச்சிருக்கீங்களா
இல்ல நா பிளஸ்டூ தா முடிச்சிருக்கே
ஓகே ஓகேங்க நானு நானு படிச் த்திருக்கே அது வேணா விடுங்க அது கொஞ்ச ரொம்ப லென்த்தியா போவு
சரி சொல்லுங்க சுவாரச்யமா இருக்கு
சுவாரஸ்யமா இருக்குவாங்க ஆ யூ ஜி முடிச் ச்சங்க யூ ஜி முடிச்சங்க யூக்ஷஜி முடிச்சுட்டு வே அ ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வந்தே அந்த கம்பெனி எனக்கு புடிச்ச மாரி இல்ல செட்ட ஆவல சம்பளோ பத்துல அப்புறோ இது வந்துட்டு அப்புற ஒரு அடுத்து பீ ஜி போ வீட்ல நா வேல முடிச்சுட்டு அந்த டைமு ஏதோ அட்மிஷன் டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு காலேஜ்ல எல்லா காலேஜ் டியோ அதுக்கப்புறோ வந்துட்டு ஒரு வருஷோ வெயிட் பண்ணிதா போட்டே போட்டே அதுக்கப்புறோ காலேஜ் நல்லா பிளேஸ்மெண்ட் அது அது இது வருது அப்படின்னு சொன்னாங்க நல்லா காலேஜ் அப்டினு நெறையா சொன்னாங்க உள்ளூர் கார நா விசாரிச்சுருக்கணு நா விசாரக்காம போய் சேந்துட்டே சே அந்ததுக்கப்புறந்தா தெரி்ஞ்சுது இந்த காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பத்து பன்னெண்டு வருஷோ ஆகுது
உ உ
வேற வழி இல்ல என்ன பண்றதுன்னு சேந்துட்டே அதனால அப்படியே கண்டியூ பண்ணிட்டே சட்டிகேட்ஸு ஒரிஜினல் எல்லா காலேஜ்ல குடுத் த்துட்டதுனால சரி டிகிரி முடிக்கணு அப்டிங்கரதுக்கொசரோ இப்ப டிகிரி பண்ணிட்ருக்குறே முடிச்டே போன வருஷோ ஆ முடிஞ்சிருச்சு
ஒரு ஹரியர் மட்டு இருக்கு
ஆ ஒரு அரியர் மட்டு அதாவது சுட்டு போட்டாலு ஒரு சிலதலா வராதுன்னு சொல்லுவாங்கல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க சுட்டு போட்டால வராதுன்னு சொல்லுவாங்கல்ல
நம்ம முயற்சி பண்ணணு முயற்சி பண்ணா ஜெயிக்கலா
அதுதா அது மேக்ஸ்ன்னு கே அந்த பேர கேட்டாலே ஒரு மாரி அலர்ஜி ஆயிருது ஒடம்புலா ஒரு மாரி காத்துலா ஒரு மாரி ஆய்ருது து ஒரு மாரி சங்கட்டமா ஆய்ருது எவன்டா மேக்ஸ கண்டுபிடிச்சா அப்டின்ற மாரி வெரியா ஆய்ருது
உ
அதனாலே என்னமோ தெர்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்ட பாத்தா எனக்கு ஒரு மாரி வெறுப்பு
அ எனக்கு அப்டித்தா ஸ்கூல் படிக்கும் போதே மேக்ஸ் வந்து கிளியராட்டு வரவே செய்யாது அதனால நா டுவெல்துல லெவன்துல மேக்ஸ் குரூப்பு எடுக்கல
அதா சேரி சேரிங்க நமக்கு ஸ்கூல்லயே தெளிவா சொல்லி குடுத்தர்தாங்கனா கரெக்டா இருத்துர்க்கு ஆமாங்க நம்ம ஸ்கூலயே ஒரு வார் ய நமக்கு தெளிவா கரெக்ட்டா சொல்லி குடுத்ருந்தாங்கன்னா அது அ ஆணி அடிச்ச மாரி நல்லா நச்சுனு பதிஞ்சிருக்கு ஆனா நமக்கு சொல்லி தருவாங்க சும்மா கடமைக்கின்னு வந்து சொல்லி தராங்க அப்டியே போ றாங்க அதனாலே என்னமோ தெர்ல
அதுக்குனு அவுங்க மேல பழிய போடாதீங்க நீங்க ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டிங்களா இருக்கு
இல்லிங்க கவனிக்கிறது வேறங்க புரிக்கு புரிதல்னு ஒண்ணு இருக்குல்லைங்க இப்ப நா வந்துட்டு எனக்கு சமூக அறிவியல் பாடோனா ரொம்ப புடிக்கு பத்தாவ்து படிக்கிறப்ப நா ரொம்ப இது க்ளாஸ் லீடர்
அ செல பேர் செல பேருக்கு வந்து அப்டியே ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரொம்ப புடிக்கு
ஆ எனக்கு சமூக அறிவியல்ல வந்துட்டு நா வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இஸ்டரி படிக்கணு அப் டின்ட்டு ஆனா வந்துட்டு என்னா சொல்றது எனக்கு நா ஒம்பதாவ் படிக்கிறப்ப வந்து ட்டு நா சமூக அறிவியல்ல ஃபெய்லு எனக்கு ஒம்பதாவ்து படிக்கிற சமூக அறிவியல் சுத்தமா வராது நா பத்தாவ்து போன எனக்கு அந்த வெறுப்பா இருந்த சப்ஜெக்டயே ஒரு சாரு தா இது பண்ணாரு சமூக அறிவியல் ரொம்ப ஈஸி இருக்குறதுலயேன் சொல்லிட்டு எனக்கு மட்டு தனியா சொல்லித்தர்ல எல்லா பசங்களுக்கு பொதுவா கூப்ட்டு வச்சு பொதுவா ஒரு பாடொ நடத்தி எல்லா பசங்களு புரிஞ்சதுக்கப்பறொந்தா அடுத்த லைன் போனாரு ஆ புரியிதான் பாத்து டெஸ்ட்டு வெச்சுட்டு நல்லா டைம் எடுத்து பண்ணாரு டைமுனா எப்பவு சொல்ற டைம் தா எப்பவு ஒரு வாத்தியார் பாட் நடத்த எவ்ளோ டைம் எடுப்பாங்ளோ அதே அளவு டைம்தா எடுத்துக்கிட்டார் அவரு எடுத்து பண்ணாரு எனக்கு நா சோசியல் சயின்ஸ்ல அப்பறொ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்வொங் காட்ட ஆரம்பி ச்ச ஆர்வங் காட்ன ஒன்னே அவருக்கு என்ன புடிச்சிருச்சு சோசியல் சைன்ஸுக்கு என்ன லீட்ரா போட்டாரு பத்தாவ்து படிக்கம்போது அப்பறொ நா சோசியல் சயின்ஸ்ல ஃபுல்லா தெளிவா இருந்த பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு ஏ நா எக்ஸாம் எழுதும் போது தெரியு நாந்தா டாப்பரு எனக்கு எல்லா கொஷ்ஷினு அத்துப்படின்ட்டு எழுதிட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு ரெண்டு ஆப்ஷனு அ கட்டம் போட்டு எழுதுறோ அத எழுதம் போதே ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரில எனக்கு அ வித்தியாசொ வேறுப்படுத்துக அத எழுதம் போதே நா வந்துட்டு ரெடி ஆயிட்ட சேரி ஓகே நமக்கு எப்டியு இந்த கொஷின் தெரிய்ல தப்பா எழுதுனா மார்க் கம்மியாய்ரு சரி தெரிஞ்சத மட்டு எழுதுவ்மேன்ட்டு எழுதறே அத ஒரு பாயிண்ட்ட மட்டு விட்டுட்ட அப்பறொ நா எழுதும் போதே தொண்ணுத்தொம்போது மார்க் வருன்ட்டு க ஷார்ப்பா இருந்த அதே மாரி தொண்ணுத்தொம்போது மார்க் வந்ச்சு சோசியல் சைன்ஸ்ல அ அதுக் கீழ கம்மியா இருந்தனா கண்டிப்பா ம் தப்புன்றத அத நா எழுதல அ அது எம்டியாவே விட்டுட்ட எங் சாரு என்ன சொன்னார்ன்னா தப்பா இருந்துச்னா எழுதாத விட்று அப்டின்ட்டாரு அப்பறொ அவர பாத்துட்டு தொண்ணுத்தொம்போது மார் எப்ப போனாலு அவர்ட்ட எதா பேசுவ நல்லா ஜாலியா போயிட்டு சார் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா பாத்து சந்தோஷமு ஜாலியா பேசிட்டு வ த்ருவ சார்ட்ட எனக்கு நல்லா சொல்லி குடுத்தார் அந்த சாரு அவர மாரி ஒவ்வொரு வாத்யாரெ இருந்தார்னா கண்டிப்பா பசங்க எங்கயோ போய்ருவாங்க
பேர் நல்லா சொல்லி குடுப்பாங்க
ஆமாங்க
அ பாசமா இருந்து சொல்லிக் குடுத்தா அது வேற செல வேறு வந்து எப்டி சொல்ல கோவப்படுவாங்க கோவப்பட்டாலே அந்த டீச்சர நம்மளுக்கு புடிக்காது
அதா அவ வீட்ல இருக்க டென்ஷன கொண்ட வந்து இங்க கொட்டுவா நம்ம இங்க இருக்க டென் ஷன கொண்டு வந்து அவ மேலே கொட் படிப்பு மேலே போட்டுருவா ரெண்டுக்மே இதாயிரு
ஆமா ஆமா அப்றோ கடைசி வரிக்குமே அது டீசர பிடிக்காம போகு ஐயோ இவங்க வராம இருந்தா நல்லா இருக்குமே அடிக்கூ
நாலா நறைய நறைய வாத்திய நனத்துருக்க நீங்க அந்த மா நனைச்சிருக்கீங்களா
ஆமா ஆமா கண்டிப்பா
நீ எந்த வாத்தியாருங்க
எனக்கு தமிழு அப்பறோ வந்து இங்கிலீஷு ஆ அவங்க எப்ப பாத்தாலு ஒரே கோவப்பட்டுட்டே இருக்கூ அதாவ் த த தமிழ் அன்னை வந்து டீச்சர்
ஓ செரி செரிங்க
அவங்க கோவொ எப்போதூ கோவப்பட்டுட்டே இருப்பாங்க
அவங்க வீட்ல என்ன பிரச்சனையோ தெர்ல இங்க கோவப்படுறாங்க
இச்சூக்கூட சிரிப்பே இருக்காது
சிரிப்பே இருக்காதா அய்யயோ அந்த மாரி டீச்சர்னா சுத்தமா யாருக்குமே புடிக்காது உங்களுக்கு மட்டு இல்ல உங்க ஃப்ரண்டஸடு கூட கேட்டு பாருங்க அவங்களு அதேதா சொல்லுங்க எனக்கூ படிக்காது அப்படனு அவங்களும் அதோன் சொங்க ஏனா கொஞ்ச சிரிப்பு கொஞ்சோ ஒரு சிரிப்பே இல்லாம வந்துட்டு மூஞ்ச எப்ப பாத்தலு ஒருமாரி கோவமா வச்சுட்டு இது பண்ணாம ஒரு பைய புரிஞ்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டா படிக்கிறானா கூட ஆ இப்ப திடீர்னு திரும்பி பாத்து எதுனாட கேக்கறாருனா கூட என்ன கோவமா கேக்கறான் று அந்த ஒரு மனசுலே வந்துட்டே கொஞ்ச இதாயிருவா கன்ஃப்யூஸ் ஆயிருவா இல்ல ஒரு மாரி பதட்டமாயிருவாங்க அதனால அது ரொம்ப கரெட்டு தா ஆனா இங்கிலீஷ் வாத்தியர் என்ன பண்ணாங்க
என்னது
இங்கிலீஷ் இங்கிலீஷு தமிழ வாத்தியார் புடி தமிழ் டீச்சர் புடிக்காதுன்னீங்க இங்கிலீஷ் என்ன பண்ணாங்க
இங்கிலீஷ் எதுவு பண்ல சும்மாவே கிராமர் எடுத்து கொல்லுவாங்க அதுனால புடிக்காது
ஷெடி யையோ அப்டி பாத்தா எல்லா இங்கிலீஷ் சாரு அதா பண்றாங்க இங்கிலீஷ் டீச்சரூ அதா பண்றாங்க காமன்ற பேர்ல போட்டு நோங்கு நொங்கு எடுத்துர்றாங்க அந்த அளவுக்கு
இங்கிலீஷ்ல ஓரளவு கூட எழுதிர்லா ஆனா இந்த க்ராமர் மட்டு வந்துருன்னா யாரடா கண்டுபுடிச்சான்ருக்கூ
அது மட்டு தெரியல எவன் தா தெர்ல அவ உஷாராயிட்டா அவ மட்டு கைல கெடச்சானா எ ல்லாரு இங்கிலீஷ கண்டுபிடிச்ச மேக்ஸ் கண்டுபிடிச்சவன வெறி கெண்டு தேடுறானே அந்தவெறி கொண்டு தேட்றதுல நா நூறாவது எடோ ஃபஸ்ட் எடோ சொல்ல மாட்டே நூறாவது எடோ
க்ராமர போட்டு கொன்னு எடுக்குறாங்கப்பா
ய்யோ அது அவனுங்க அவனுங்கெ மட்டு எப்டி புரியிது வாத்தியாருக்கு நமக்கு புரிய மாட்டேன்து இவங்க மட்டு எங்க படிக்கிறாங்க அவுங்களுக்கு எந்த வாத்தியார் தெளிவா சொல்லி குடுத்துரு ப்பாங்க ஏ நமக்கு ஏ அவ தெளிவா சொல்லிக குடுக்க மாட்டேங்குறா அப்டின்னு ஒரு கொழப்பம் மண்டையில வருது எனக்குலா
அவங்க வந்து அவங்க டீச்சர் காணிச்சதை நம்மள்ட கொண்டு காணிக்கிறாங்க
ஆ பெசாம அவங்க டீச்சட்டே போயலான்ருக்கே
அதா
அவங்க டித்திக்கே சார் உங்க டீத்தர் நம்பரு குடுங்க நீங்க வந்துட்டு கத்திட்டே இருக்கீங்க எதும் சொல்றது புரிய மாட்டேங்குது அது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ஒரு டீச்சர் சொல்லி குடுத்துருப்பாங்கல்ல அவுங்க நம்பர் குடுங்க இன்னா அட்ரஸ் குடுங்க நா அவுங்கள்ட்ட போய் படிச்சுக்கிறே தயவுசெஞ்சு என்ன விட்றுங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன இருந்து வுட்ருங்க சொல்ட்டு போயிருனு வேற வழியே இல்ல நானு பயோ கம்ப்யூட்டருங்க பயாலஜி கம்ப்யூட்டர் இருக்கு மேக்ஸ் மட்டு இருக்காது த தமிழு இங்கிலீஷு அ ஆ கம்ப்யூடரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்றோ பயாலஜி இருக்கு பயாலஜிலயே பாட் னி ஆ பாட்னி்க்கி அம்பதுமார்கு சுவாலஜிக்கி அம்பதுமார்க்கு அந்த மாரி தனித்தனியா இருக்கு
சேர்
என்னங்க அப்றோ எடுத்து அதே படிச்சே அப்றோ அந்த குரூப் எதுவு ஓடல யாரு சொ அதிகமா எடுக்கல அப்டின்ட்டு வந்துட்டு அந்த குரூப்பையே இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டாங்க
பாக்கலா என்னதா நடக்குதுனு நடக்கட்டு பாக்கலா நடக்கட்டு சரிங்க ஒன்னோட பேசுனது ரொம்ப சந்தோஷோ மறுபடியு அப்றோ பேசுவோங்க உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க மறுபடியு அப்றோ பேசுவோங்க
ஆ சேரி ரொம்ப நன்றி
ஆ சரி